சேர்ஸ்சு இல்ல என்ன பண்றீங்க நல்லாருக்கீங்ளா
நா நல்லா இருக்கோ நீங்க எப்டி இருக்கீங்க
நல்லா இருக்கங் சேர் சாப்டிங்ளா
ஆ சாப்டங்க நீங்க சாப்டீங்ளா
உம் ஆ சாப்டே சேர் இப்பதா சேர் சாப்டோ
ஆ
டிஃபன் டிஃபன் செஞ்சோ சேர் நாங்க சாதம் இப்போ சாரி சேர் ஆமாங் சேர் தோச
ஆ
பருப்பு முருங்கைக்கா சாம்பார் வேர்கடலை சட்னிங்க சார் நாங்க இப்போ செஞ்சோம்
உம்
ஃபேமிலி எல்லா சாப்பிட்டாங்க நாங்களு சாப்பிட்ட சார் இப்போ தூங்க போறோ நீங்க சாப்பிட்டீங்களா
ஆ நாங்களு சாப்பிட்டோ ஆ சிக்கன் ரைஸ் பண்ணீருந்தோ சிக்கன் ரைஸ் ஆர்டர் வச்சு சாப்பிட்டோ
ஆர்டர் வச்சு சாப்பிட்டீங்களா ஓக்கேங்க சார் மதிய என்ன சாப்பிட்டீங்க
மத்தியானோ நார்மல் சப்பாத்தி சாப்ட்டோ
நார்மல் சப்பாத்தீங்ளா சப்பாத்திக்கு அ கூட சார் அதுக்கு சப்பாத்தி கூட குருமா சாப்டீங்களா ஓ ஓகே சார் ஓகே சார் அதுவு ஆர்டர் போட்டு சாப்ட்டீங்களா நீங்க சமச்சு சாப்டுறீங்களா சார்
இல்ல இன்னிக்கு இன்டர்வியூ இருந்துச்சு இன்டர்வியூ போயிட்டு வந்தோ லேட் ஆயிடுச் சு அதுக்கு அப்டி அத
ஓகேங் சேர் ஓகே ஓக் ஓகேங் சார் ஓகேங் சார் நாங்க வந்து மத்தியான் சாதோ அப்றமா நூக்கல் சாம்பார் அப்றோ கத்திரிக்கா தொக்கு றம் தயிர் அப்றோ அப்பளம் எல்ல ஃபேமிலி சாரி ப்ரெண்ஸுங்களோ சாப்ட்டோ நாங்க இன்னைக்கு
ஆ
இன்னைக்கு நாங்க வேல செய்ற எடத்துல நாங்க
ம்
நாங்க ஒர்க் பண்றோ ஆ ப்ரெண்டுங்களோட சாப் ட்டோ நாங்க மத்தியா டெய்லியுமே ஃப்ரெண்டுங்களோ மத்தியானோ லஞ்ச் சாப்டுவோ இன்னைக்கு கொஞ்சோ அதிகமா வெரைட்டியா சாப்டோ இன்னைக்கு நாங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்ட்டோ இல்லைங் சார் இல்லைங் சார் நாங்க இங்க திருப்பத்தூர் சார் நாங்க
ஓகே திருப்பத்தூர் என் என் தமிழ் கார ட்டதா இருக்கா ரொம்ப பேர் என் தமிழ் கரெக்டா இல்லன் சொன்னாங்க அதுக்கு
இல்லைங்க சார் ஓகேங்க சார் ஓகே சார்
ஆ என் இல்ல இல்ல எந்து தமிழ்நாடு இல்ல எந்து எந்து தமிழ் கூட இல்ல
ஓகே கொஞ்சோ கொஞ்சோ ஓ ஓகே கொஞ்சோ கொஞ்சோ ஓகே நீங்க பேச பேச நார்மல் ஆயிடு சார் அது வந்து
ஆ அதா தமிழு என்கிட்டா பேசனவங்கல்லா என்னா ஆமாங்க அனா அது தம் தமிழ் ஸ்லாங் மாதிரி இல்ல வந்து வேற ஏதோ ஸ்லாங்கா இருக்கு சென்னை சைடு ஏதோ ஸ்லாங்கா இருக்கு அன்னாங்க எனக்கு அந்த சைடு ஸ்லாங் எனக்கு தெரியாது ஐம் டோட்டலி தெலுகு
ஓகேங் சார் ஓகேங் சார் எப்டி சார் ஃப்ரெண்டுங்கள ஃப்ரெண்ட் நாங்க பிரெண்டுங்களோட வந்து நெக்ஸ்ட் வீக்கு படத்துக்கு போலானு இருக்கோ சார் இப்பதா வந்து ஒரு படத்துக்கு போய்ட்டு வந்தோ ஆ ஓ ஒன் வீக் ஆயிடுச்சு சார் நாங்க போயிட்டு வந்து கூட ஒன் வீக் லீவ் இருந்துச்சு எங்களுக்கு அந்த லீவுல வந்து கருப்பு படத்துக்கு போயிட்டு வந்தோ ஜாலியா என்ஜாய் பண்ணோம் ஃப்ரெண்டுங்களோட ஃபேமிலியோட போல பிரெண்ட் பிரண்ட்ஸ்ஸோட போய்டு வந்தோ ஜாலியா எஞ்சாய் பன்னோ நல்லா இருச்சிங் சார் பாடோலா எங்களுக் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்த அந்த எப்படி சொல்றதுனாக்கா அந்த கிளைமேக்ஸ்ல வந்து சாமி ஆடுது பாத்தீங்களா சூர்ய வந்து ஆ அது எங்களுக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு சார் எங்களுக்கு அது வந்து எப்டி சொல்ரதுன்னா ச அ அப்டிங்களா சார் இன்னு நாங்க அத போலிங் சார்
பாத்துந்திருப்
பெத்தி பெத்தி ஆ ஆ ட்ரெய்லர் பாத் இருக்கே இன்னு நாங்க நெக்ஸ்ட் வீக் தா போலான்னு இருக்கோ சார் என்ன படத்துக்கு போறதுன் தெரில பட் இந்த படோ நல்லா இருக்குன் நெனைக்கிறே
எது பெத்தி ஆ பெத்தி நல்லாதா இருக் குனா நீங்க கேம் சேஞ்சர் பாத்துருக்கீங்ளா
ஆ பாத்துருக்கே சார் அந்த ரிங் டோன் தா நா இப்ப மொபைல்கு யூஸ் பண்ணிருக்கே
என்ன ரிங்
அவுங்கு சா ஆ அந்த ரிங் டோன் பேரு தெரில ஆனா மெலடி நல்லாருக்கு அந்த ரிங் டோன் எனக்கு
ஓகே அ அந்த சின்மா எப்டி இருக்கோ அப்டே தா இருக்கு இந்த சின்மா கூடோ
சேம் அதே தா
ஆ சேம் அப்டியே இருக்கு ம் ஆனா அதுல சி எம் ஐ ஏ எஸு ஐ பி எஸ் து சி எம் ஆ வரு அதுல இதுல வந்து கிரிக்கெட்ரு குஸ்தி மேனு தெரியு ரன்னரு ரன்னர் ரன் பண்ணுவோ டோட்டல் ஹேண்டிகேப்ரு ரன்னு நல்லா இருக்கு சின்மா
நீங்க போயிட்டு வந்தீங்களா இல்ல ட்ரெய்லர் பாத்தீங்களா
இல்ல இல்ல நா சினிமா போய்ட்டுவந்தே
ஃபேமிலியோடவா ஃப்ரண்ட்ஸோடங்களா
இல்ல நா ஒத்தனா சிங்களா போய்ட்டு வந்தே
சிங்களா போய்ட்டு வந்தீங்களா ஓகேங் சார் ஓகேங் சார்
ஆ நல்லா இருக்கு சின்மா
நல்லா இருக்குங்களா
ம்
ஓகேங் சார் அப்பனா நாங்க நெக்ஸ்ட் வீக் போயிட்டு வந்துர்றோ ஃபேமிலியோட போலாங்களா
ம்
ஓகேங் சார் நாங்க நெக்ஸ்டிரிப் போலானு ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்ஸோட போயிட்டு வந்தலானு இருக்கோ அப்பறமா ஃபேமிலியோட போலான்னு இருக்கோங் சார் லீவுகெடும் ஓகேங் சார் ஓகேங் சார் நாங்கூட நாளக்கி லீ ஆ பாத்துருக்கோங் சார் புஷ்பா புஷ்பா ஒன் டூ ரெண்டுமே பாத்துருக்கோ
கொஞ்சோ அப்டியே இருக்கு ரிலேடடா திருக் கேம் சேஞ்சர் ஸ்டோரியா இருக்கு கேம் சேஞ்சர் எப்டி பாத்திருக்கீங்க
ஆ இதுல தா சார் பாத்துருக்கோ மொபைல்ல பாத்துருக்கோ நாங்க சினிமாக் போல மொபைல்ல ஹஸ்பண்ட் வந்து எறக்கி குடுத்துருக்காரு ஒரு நாளு அத நாங்க உக்காந்து பாத்துருக்கோ ஃபேமிலியோட உக்காந்து பாத்தோ வீ்ட்லயே பாத்தோ சார் நாங்க அத வந்து
ம் இங்கல்லா
சார் நாங்க ஒர்க் பண்றோ இல்லைங் சார் நாங்க ஒர்க் பண்றோ நாங்க
ம் எங்க
எங்க இங்கயே ஆமாங் சார் இங்கயே பக்கத்துல ஒரு த்ரீ ஃபோர் கிலோமீட்டர்ஸ் தா எங்களுக்கு டிஃப்ரண்ட்டு
ம்
ஆ நாங்க போயிட்டு வந்தற்றோ சார் எங்களுக்கு பஸ்ஸு விடு பஸ்ல டிராவல் பண்றோ அ த்ரீ ஃபோர் கிலோமீட்டர்ஸ்
ஆ என்ன ஜாபு
அ ஜாப் வந்து இ இது சார் அகர்பத்தி தெரியுங்ளா வீட்ல கொள்த்தி வப்புல்ல ஊ ஊதுவத்தின் சொல்வாங்கில்லைங்ளா அந் த அந்த கம்பெனில நாங்க ஒர்க் பண்றோ சார் நாங்க
ஓகே லைக்கு என்ன ஒர்க்கு என்ன ஒர்க் இருக்கு
அதுல அதுல வந்து மிஷின் ஊதுவத்தி செய்யிறங்கில்லைங்ளா அகர்பத்தி அதுவு இருக்கு அந்த மிஷின ரெடி பண்றது இருக்கு சென்ட்டு சென்ட்டு போடலா பேக்கிங்கு இருக்கு அதுல சேல்ஸ் பண்றது இருக்கு எல்லா வெரைட்டிஸ் அதுல இருக்குங் சார் அதுல
சேர் ஓகே ஆ அ ஓகே சிட்டி தானே உங்குள்து சிட்டி தானே
கண்டிப்பாங் கண்டிப்பாங் சார்
ஆ இல்ல சிட்டி சிட்டியானு கேட்டுட்டிருக்க
ஆமாங் சார் சிட்டி தாங் சார்
ஆ ஓகே ஓகே அது இங்க நானு பெங்ளூர்லிர்க் க எனக்கு ரொம்ப டிஸ்டன்ஸ்ஸா இருக்கு அதுக் கேட்டே
இல்லைங் சார் இங்க வந் வெயிலா இருக்குங் சார் நாங்க
ம் ஆ லேடிஸ்க்கெல்லா ஃப்ரீ தா இல்ல சென்னைல
தேட்டிடேசா ஜாப் போறோ மன்த்லி ஒரு ட்வண்ட்டி ஃபை டேஸ் வந்து ஒர்க்கிங் டேஸ் இருக்கு எங்ளுக்கு ஃபை டேஸ் தா ஹாலிடேவா இருக்கு எங்ளுக்கு ஓகே அதுலே நா ங்க என்ஜாய் பண்றோ ஃபேம்லியோடோ ஒன்னு வீக்லி ஒன்ஸ் இல்லனா மன்த்லி டூ டேஸ் அந்த மாதிரி வெளிய அவுட்டிங் போய்டுவோ கண்டிப்பா நாங்க சோ கொழந்தைகளுக்கு ஷாப் பிங்ஸ் எல்லா இப்பதா போய் முடிச்சசிட்டு வந்தோ நேத்து தா நேத்து சண்டே இல்லீங்ளா இப்போ ஸ்கூல் ஸ்டாட் ஆய்ட்ச்சு வேறைங்ளா அதுனால க்ளைமெட் ஓகேங் சார் கொஞ்ச வெயில் தா அதிகமா இருக்கு
ம் அங்க வெயிலு இங்க ஓன்லி ரைனி சீசன்
ஓ அதுதா சார் இங்க ஒன் வீக் முன்னாடிதா ரொம்ப இங்க ரொம்ப நறைய ரெய்னா இருந்ச்சு பட் ஓரளவுக்கு பரவால்ல இப்போ வந்து ரொம்ப வெயிலா இருக்குங் சார் இங்க வந்து
ம் எங் சைடு ஃபுல்லா எங் சைடு வெய்லே இல்ல எங்க சைடு சென்னை வெய்ல் இருக்காது
ஓகேங் சார் இங்க இப்ப தா சார் வெயில் ஸ்டாட்டாய்ர்க்கு ரொம்ப இதுவா இருக்குங் சார் இந்த சைடெல்லா வந்து
ம் கர்நாட்காலா ஐடியா இருக்கா உங்களுக்கு
இல்லைங் சார் நாங்க நோ இப்ப இப்பதா சார் நாங்க எப்டி சொல்றதுனா ஒரு ஒன் மன்த்து டூ மன்த் ஆகுது தர்மஸ்தலா இருக்கில்லைங்ளா ஆ ஆ ஃபெஸ்டிவல் ஆ அங்க வந்திருக்கோ அங்க வந்திருக்கோம் அ நல்லா சுத்தி பாத்துட்டு இல்ல சார்
ஆ பெங்ளூர் ஓகே ஓகே
ஆ தர்மசாலா அங்கதான இருக்குங் சார் பேங்ளூர்க்கு அடுத்தது ஸ்டாப் அடுத்த இதுதா தர்ம இது ஆந்திரா சைடு வந்து இதுதா இருக்கு காலஹஸ்தி கோயில் இருக்கு திருப்பதி இருக்கு ஆ நாங்க வந்து இது க்கு போய்ட்டு வந்தோ தர்மஸ்தலா போய்ட்டு வந்தோ
ஆ
தர்மஸ்சலா போயிட்டு சாமி தரிசனோ பாத்துட்டு அதுக்கப்றமா அங்க கொழந்தைங்க விளாட்ற மாரி அந்த எப்டி சொல் எதனா பழமை வாய்ந்த கார்கள் எல்லா இருக்கில்லைங்ளா
ஆமா
அ அதெல்லாம் போய் பாத்துட்டு சுத்தி பாத்தட்டு அ பழய காலத்து ஏரோஃபிளேன் அங்க நிக்க வெச்சிருந்தாங்க ஃப்ளைட் எல்லா அதெல்லா சுத்தி பாத்துட் டு கோயிலு கோயிலெல்லா சுத்தி பாத்துட்டு அந்த கோயிலுக்கு அந்தான்ட ஸ்டெபெல்லா இருக்குங் சார் அங்க டெப் மேல ஏறி போய்ட்டு மேல
ம்
ஆ எப்டி சொல்றத்னாக்கா பார்க் மாரி இருக்கு நல்லா அழகா ஜாலியா ஸ்டெப் ல அழகா நடந்து போய்ட்டு ஜாலிய சுத்தி பாத்துட்டு ஃப்ரெண்டுஙளோட ஃபேம்லியோட டூ டேஸ் த்ரீ டேஸ் ஆயிட்ச்சு சார் நாங்க அங்க சுத்தி பாத்துட்டு வரதுக்குல்ல எங்களுக்கு நல்லா என்ஜாய் பண்ணிட்டுதா சார் வந்தோ நாங்க ம் இன்னு இல்லிங்க சார் அந்த சைடுலா நாங்க போனதில்லைங் சார் இந்த பக்கோ இப்டிதா பேங்களூர் சைடு தர்மஸ்தலா போய்ட்டு வந்திருக்கோ அப்றம் வேளாங்கண்ணி டூரிஸ்ட் போயிருக்கோ மகாபலிபுரம் பீச் அங்கெல்லா போய் சுத்திட்டு வந்திருக்கோ நீங்கோ நந்தி ஹில்ஸ் ட்ரை பண்ணுங்க ஐ வில் ட்ரை சார் நெக்ஸ்ட் வீக்கு நெக்ஸ்ட் மந்த் து இந்த மாரி லீவ் இருக்கும் மோது கண்டிப்பா ட்ரை பண்றோ சார் நாங்க கோயம்புத்தூர் ஈஷா ஃபவுண்டேஷன் மாதிரி பெங்ளூர்ல கூட ஒண்ணு ரெடி பண்ணிருக்காங் அப்டிங்ளா
ம் அது ஆமா அதுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்காமே கோயம்புத்தூருது
அ தெரியலிங்க சார் நாங்கின்னு அந்த பக்கம் போனதில்லைங் சார் நாங்க ஈஷா ஃபவுண்டேஷன் பாத்தில்யா அப்போ சென்னையில இல்லலைங் சார் கோயம்புத்தூர்ல பாத்துருக்கே கோயம்புத்தூர் பாத்துருக்கே சார் ஆ பாத்துருக்கே சார் நாங்க அங்க போய்ட்டு வந்திருக்கோ என்ட்ரி எப்டி இருக்கு எங்களுக் தெரியாது அப்டிங்ளா எ ன்ட்ரன்ஸ் வந்து எப்டி சொல்றத்ன்னா இப்ப நார்மல் தாங் சார் நார்மல் எப்டி ஆ இருக்கு சுத்தி அ அந்த டெம்பிள சுத் சதி வந்து என்ன இருக்குன்னாக்கா அம் சுத்தி மலைகள் இருக்கு
ம்
அப்புறமா வந்து சுத்தி மரங்கள் இருக்கு இன்னு அது எனக் சொல்லன்து என்னான்னா தண்ணீல வந்து அது வந்து இன்னு உள்ள போனு சார் அது அதாவது ஆ அதுக்கு அலௌடு இருக்கா என்னனு இப்பத் தெரிலைங்க சார் நாங்க போகும் மோது அதுல அலௌடு இல்லைங் சார் ஏனா நாங்க ஈவினிங் ஆயிட்ச்சு நாங்க போறதுக்கு அ டெம்பிள்குள்ள அதுதாங் சார் நாங்க ஈவினிங் போனோ ஆமாங சார் லேடிஸ் அலௌடு இல்லைங்க சார் ஒன்லி ஜென்ஸ் மட் டு அங்க அலௌடு இருக்கு உள்ள அந்த கொளத்துல நீ ச்சல் இது அந்த கொளத்துல குளக்கிறதுக்கு ஜென்ஸ் மட்டுதா அலௌவுடு லேடிஸ் வந்து குளிக்க கூடாது சார் அங்க வந்து கொளத்துல ஏனா சிவன் கோயில் வந்து ரொம்ப பவர் ஃபுல்லானது இல்லிங்ளா அதனால அந்த ஆ அந்த கோயில் அதனால இது பண்ண மாட்டாங்க சார் அதெல்லா கொஞ்சு நம்மா ட்ரை பண்ணு ஆனா ஆவுல கண்டிப்பா கண்டிப்பா அடுத்தது வேறெங்க ஓ ட்ரை பண்ணுங்க சார் அதா பெங்களூர் ட்ரை பண்றோ ஓகேங் சார் ஓகேங் சார் சார் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார் எகிட்ட இவ்ளோ நேரோ பேஸ்னதுக்கு நா அப்றோமா கால் பண்றே சார் ஓகேங்க சார் தேங்க் யூ சார்